அ ஹலோ தம்பி கேட்குதுங்களா
ஹலோ ஆ சொல்லுங்க்கா கேக்குதாக்கா
ஆ கேக்குதுப்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்க்கா நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா
நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்களா
சாப்டேன்க்கா சாம்பார் சாதம்
ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ சாப்பட்டேன்க்கா நா அக்கா வந்து சப்பாத்தி சாப்ட்டேன்
ஓகே ஓகேக்கா
ஆ என்ன தலைப்பு பத்தி இன்னைக்கு பேசலாம்
நீங்க எது பேசினாலு ஓகேக்கா பேசலாம்
செரிப்பா இன்னைக்கு வந்து பாத்தோ அப்டின்னா நம்ம வீட்ல நிச்சயமா சிறுவர்கள் அல்லது சிறுமிகள் வந்து கண்டிப்பா இருப்பாங்க அவங்க வந்து அ பொழுதுபோக்கு பயனுள்ள தா என்னென்ன பண்ணலா இந்த கைபேசிய அதிகமா அவங்க இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாமே கைபேசி அதிகமா பயன்படுத்துறாங்க அத குறைக்கிறதுக்கு என்ன மாதி மாதிரியான வேறு செயல்கள் வந்து செய்யலா அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பேசலாங்களா
ஓகேக்கா பேசுங்க ஏனா எங்க வீட்ல வந்து சில்ட்ரன்ஸ்லா யாரு இல்லைங்க்கா
செரிங்க நம்மளே பெரியவங்களே வந்து கைபேசி அதிகமா தானே
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உண்மதா
அதனால சிறுவர்கள் இல்ல அப்டின்னா நம்மள நினைச்சிக்க வேண்டிதா ஏன்னா இப்ப எல்லா வயதினருமே வந்து நிச்சயமா நம்ம வந்து அந்த ஸ்கிரீன்லயே வரு உங்களுக்கு ஸ்கிரீன் டைம் லிமிட் டைம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்தாலு அதையு தாண்டி ஸ்கிரீன் வந்து நம்ம கையிலயேதா இருக்கு
ஆமா ஆமாக்கா அத மாத்ததுக்கான என்ன வழி என்ன
ம் மாத்துறதுக்கான வழிகள் என்னன்னு அப்டி தொடர்ந்து அந்த மாதிரி இயந்திரங்கள வந்து பயன்ப ஏற்படுத்துற நிலை ஏற்படுத்த ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பத்தின ஒரு விழிப்புணர்வு பத்தி நம்ம பேசுவோ சரிங்களா இப்ப நம்ம வந்து பாத்தோ அப்டின்னா நிச்சயமா நீங்க ம்
சின்ன கொஸ்டின்க்கா நீங்க என்னக்கா ஹவுஸ் ஒய்ஃபா
ஆமாங்
ஆ ஓகே ஓகே மேரேஜ் ஆயிச்சிங்களா
இல்ல இந்த கேள்வி அவசியம் வேண்டுமான்னு எனக்கு தெர்ல தலைப்ப ஒட்டி பேசுனா கொஞ்ச நல்லா இருக்குங்க சொல்லுங்க தொறந்து உங்க கருத்து சொல்லுங்க அதுக்கப்புற தொறந்து நா பேசுறே
ஆமா நீங்க சொல்லுங்க்கா என்னா கருத்து
இல்ல இப்ப சின்ன கொழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு நம்மளை சின்னதா இருக்கும் போது கண்டிப்பா பக்கத்து வீட்டுல போய் வெளையாடுறது பூங்காக்கள்ல வெளையாடுறது அந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் இருந்துச்சு பெரியவங்களோட நேரம் செலவிடுவது சின்ன சின்ன நம்ம வந்து நெறைய சிறுகதைகள் கேகறது பாட்டி காலத்து கதைகள் கேக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இப்ப வந்து நம்ம பத்தோ அப்டின்னா கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பே வந்து உம்க கெடையாம இல்லாம போயிடுச்சு
கண்டிப்பா
கொழந்தைகள் வந்து பெரும்பாலும் குறும்பு செய்யாம இருக்கணும் தன்னுடைய வேலையை பெரியவங்க பாக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணறாங்க குழந்தைகள் கையில வந்துட்டு அந்த கைபேசிய குடுத்துட்டு முழு நேரமும் வந்து இவர்கள் தங்களுடைய பணியில வந்துட்டு என்கேஜ்டா இருக்காங்க அந்த மாதிரி சமயங்கள்ல சிறு கொழந்தைகள் ஒரு மூணு வயது நாலு வயதுலயே வந்து இன்னைக்கு
ஏ ஏன்னா இப்ப ஏன்னா இப்ப இருக்க கொழந்தைகள் வந்து கைபேசி குடுத்தாதா அமைதியா இருக்குறாங்க இல்லன்னா அழுந்துன்னு அடம்பிச்சன்னு
அது சரிதா தம்பி ஆனா வந்து ஆ மூணு வயசு நாலு வயசு நம்மல்லா வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு வயசுலாம் கண்ணாடி போட்டோம் அப்டின்னா குழந்தைகள் எல்லாம் வந்து பாத்தா மூணு வயசு நாலு வயசுலயே பெரிய பெரிய கண்ணாடி போட்டுட்டு சுத்துறாங்க
ஆ பவர் க்ளாஸ் பவர் க்ளாஸ் அ ஓகே ஓகே
நாலு மணி நேரோ அதாவது குறைந்தது எட்டு வயதில இருந்து பத்து வயதுக்கு கு மேல தா குழந்தைகளோடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்துட்டு பலமாகு அது வரைக்கு அவுங்களுடையங் நரவு மண்டலம் எல்லா வந்துட்டு ரொம்ப ரொம்ப அ சாஃப்டா அந்த மாதிரி தா இருக்கூ தொர்ரந்து கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இந்த கைபேசி மற்றும் இந்த நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லா அவுங்க அதிகமா பயன்படுத்த பயன்படுத்த சிறு வயதிலியே அவுங்ளுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது நெறைய நோய்களுக்கு அடிப்படை காரணமா வந்துட்டு இந்த மாதிரி எந்திரங்கள் தா வந்து இருக் கு அப்டிங்கறது நாங்க நேரடியா செஞ்ச மருத்துவ ஆராய்ச்சில வந்து நாங்க கண்டுபிடிச்சோ தெரிஞ்ச விஷ்யமா இருந்தாலுமே அது வந்து ஒரு பெரிய ஆபத்த நோக்கிதா சமுதாயம் வந்து போய்ட்ருக்கு அப்டிங்கற மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் பாக்கும்போது அது ரொம்பவுமே வருத்தமாதா இருந்தது அதனால அத பத்தின விழிப்புணர்வுகள் வந்து முடிஞ்ச வரைக்கி பண்ணலாம் அப்டிங்கற ஒரு நோக்கத்துல வந்து எங்ளுடைய குழு வந்து செயல்பட்டுட்டு வருது தம்பி அத பத்தி உங்ளுடைய கருத்துக்கள ஷேர் பண்ணுங்க
நீங்க உம் டாக்டரா அக்கா
டாக்ட்ர் இல்லப்பா உளவியல் மனநலம் ஆ ஆலோசகர் சைக்காலஜி கவுன்ஸ்லிங் சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா
உம் என்னுடைய துறை வந்து ஆசிரியை துறை என்னுடைய விருப்பத் தின் பேரியல்ல நா மருத்துவ ஆலோசகரா இருக்கே
ஓகே ஓகேங்க்கா
நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கோ எல்லா கேள்விக்கோ உங்ளுக்கு இதுலேயே பதில் இருக்கும் எனக்கு பதினோராம் வகுப்பு படிக்க கூடிய ஒரு மகன் இருக்கா சரிங்ளா ஆனா இந்த கேள்வி எங்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருகிட்டயாவது கூட வேல செய்றவங்க கிட்ட கேக்கா நீங்க ஒரு சாதாரண நோக்கத்திலயும் கேட்ருக்லாம் ஆனா தேவயில்லாத ஒரு கருத்த உங்க மேலை பதிஞ்சுது அப்டின்னா நிச்சயமா வேலய விட்டு எடுத்துருவாங்க உங்களுக்கு புரியு நா நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஓக்
ம் அதனால வந்து அ அது எந்த ஒரு நட்பா இருந்தாலும் செரி அ நம்ம வந்து அ தேவையுற்ற கேள்விகளை வந்து தவிர்ப்பது நல்லது
கண்டிப்பாக்கா மாத்திக்குற
மேபி தெரியாம இருக்லாம் இல்லை தெரிந்தே கூட தவறுகள் பண்ணலாம் எதுவா இருந்தாலும் மாத்திக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்ருக் க்குமே வந்துட்டு ஒவ்வொரு வேலைவாய்ப்பு கெடைப்பது பெத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தா படிக்க வெக்கிறாங்க இது பண்றாங்க ஒவ்வொரு வருமானமுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து இன்றி அமையாது தா ஸோ அத வந்து நல்ல மொறைல அ அமச்சு குடுக்கறப்ப அத நல்ல முறைல பயன்படுத்திக்றது நல்லதுன்னு
ஓகே கா நா மேபி கேஷுவ்லா பேசுற மாரி நா கேட்டங்கா
இல்ல இல்ல இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சன இல்லிங்க அக்காவுக்கு ஒன்னும் பிரச்சன இல்ல பட்டு அ அதே வயதை ஒட்டியவர்கள இடத்துல நம்ம வந்து பேசும்போது அது வந்து வேற விதமான கம்ப்ளைனா வந்துட்டு போயிட கூடாது
அதுக்காக சொல்றேங்க வேற எதுவும் இல்ல ஒரு விழிப்புணர்வாதான் உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களை நான் நா வந்தது எதிர்மறையா சொல்லல
ஓகே ஓகே டென் தெளிவா புரிஞ்சுச்சுக்கா நீங்க சொன்னது அ
அப்பறம் நாங்க உங்கள மாதிரி எத்தன பேத்துக்கு கவுன்சிலிங் குடுத்துருப்போம்ல
அ ஒகே ஒகேக்கா
அதனால வந்து
எக்ஸ்எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ம்
அதனால வந்து ஒரு அக்காவா ஒரு வீட் வீட்டுல ஒரு பெரியவங்களா எப்டி வேணா எடுத்துக்கலாம் நீங்க
ஓகே ஓகேங்கா
அவ்ளவுதான் கண்டிப்பா சரிங்களா ஏன் கேட்டீங்கன்னா அ நீங்க உங்களுடைய கல்லூரி படிப்பு முடிச்சுட்டீங்களா
அ டிப்ளோமோ இல்ல இல்ல முடிச்சிட்டேக்கா நானு முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்றேன் ஓன் பிஸ்னஸ்
ஓ சரி என்ன துறையில வேலை பாக்குறீங்க
அகர்பத்தி மேனுபேக்சர்ல
ஓ
அதாவது உ ஊதுவத்தி ஆ ஊது பத்தி தயாரிப்பு
ஓ செரி செரிங்க அருமையான அருமையான தொழில் உண்மையாவே நாங்ளு வந்துட்டு அ சின்னதா சாய்பாபா கோயில் வந்து வச்சிருக்கோ வீட்ல
ஓகே ஓகோக்கா
ம் என்னுடைய துறை வந்து ஆசிரியை துறை இப்ப என்னோட விருப்பத்தின் பேர்ல நா வந்து ட்டு பத்தாண்டு காலம் நா ஆசிரியையா வேல பாத்தே கணித ஆசிரியையா அதுக்கப்றம் எனக்கு ஆ கணித ஆசிரியை
ஓகே ஓகே
அதுக்கப்றொ எனக்கு மருத்துவ துறையில் ஆர்வம் அதி கம் அப்டிங்குறனால நா வந்து என்னுடைய துறைய விருப்பத்தின் பேர்ல நா மாத்திக்கிட்டே ஆ இப்ப எனக் ச சமுதாய சமூக சேவை வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அதுனால விழிப்புணர்வு தரது முடுஞ்ச வரைக்கி நம்ம கிட்ட ஒரு நூறுவா இருந்தாலு ஒரு பத்து ரூவாயாது மத்தவங்ளுக்கு உதவி செய்யறது அந்த மாதிரி ஒரு சோஷியல் ட்ரஸ்ட் வந்து வச்சுருக்கே தம்பி சமூக சேவை ன்ற ட்ரஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோ ம் அ வேற எப்டி அ சொல்லுங்க உங்க சில கண்டிப் இப்ப உங்ளுடைய இளம் வயதுல உங்ளுக்கு எந்த மாதிரி நீங்க உங்களுடைய பொழுத வந்து பயனுள்ள வகையில கழிப்பீங்க தொழில் சார்ந்த நேரம் தவர வேற என்ன பண்ணுவீங்க
மத்தபடி வேற எங்கக்கா ஃப்ரெண்டஸ் கூட எங்னா வெளிய போவே ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்தா ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு என்ஜாய் பண்ட்டு ஜாலியா இர்ந்துட்டு ஒரு நாள் பாட்டு கீட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாரி என்ஜாய் பண்ட்டு
ஓ செரி செரிப்பா ரொம்ப சந்தோஷொ அம்மா அப்பா க்கு வந்து என்ன மாதிரியான ஹெல்ப் வந்து பண்ணுவீங்க
எனக்கு அப்பா இல்லங் க்கா சின்ன வயசு லே எறந்துட்டாங்க அம்மா மட்டுந் தா ஐயயோ அதுல போய் வந்து அதுல போய் என்னக்கா
செரி செரிப்பா
அம்மா மட்டுந் தா என்ன வளத்தன் வைக்காங்க சின்ன வயசுல இருந்து ம் எதோ முடிஞ்ச அளவுக்கு அம்மாவ நல்லா பாத்துக்னு கடசி வரிக்கு அம்மாவ நல்லா பாத் துக்கணு அப்டின்டு
நிச்சயமா ப்பா நிச்சியமா நீங்க ஊதுபத்தி தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கீங்ளா இல்ல வேலைக்கு போறீங்ளா
நா ஒரு ஃபைவ் இயர்ஸா வேல செஞ்சேங்க்கா அதாது எங்க வீட்டு பக் கத்துலே ஒரு பெரிய கம்பெனி இருக்கு அ பெரிய பெரிய கம்பெனி ஒன்னு இருக்கு க்கா அது எட்நூறு பேர் வேல செய்றாங்க அங் அங்க ஒரு ஃபைவ் இயர்ஸா நா ஒர்க் பண்ணே
ஓ
அதுல இருந்து எல்லாமே கத்துன்னு வந்து இப் அந்தா அந்த அனுபவத்தின் மூலமாக இப்ப நானா வெச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆவுது
ஓ ரொம்ப சந்தோஷங்க நிச்சயமா உங்க அம் மாவினுடைய கஷ்டம் வந்து வீண் போகலேன்னு நெனைக்கிறே நானு
இதுக்கு மேலேயு அவங்கள நல்லா பாத்துக்கணுனு எனக்கு ஆச
நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா நீங்க வந்து நல்லா பாத்துக்குவீங்க ஏன்னா ஒரு பொறுப் பா நம்ம நெறைய பேர் என்ன நெனைப்பாங்கன்னா நம்ம எந்த நிலையில வேல செய்றோமோ ஆ அதே இடத்துல வந்து அப்டியே தங்கிருவாங்க அடுத்த நிலை வந் து யோசிக்க மாட்டாங்க ஆனா அப்டி வந் து இல்லாம நம்ம வந்து ஆ அந்த அடிமட்டத்துல இருந்து எல்லா வேலைகளு கத்துக்கிட்டு நம்ம வந் து ஒரு முதலாளியா மாறும்போது நிச்சயமா நம்மகிட்ட வேலப் பாக்குறவங்களையு நம்ம நல்லா பாத்துக்கோ நம்மளுடைய குடும்பத்தையு வந்து நல்லா பாத்துக்குவாங்க
ஆமா கண்டிப்பா எகிட்ட ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் வேல செய்றாங்க ல் லேடிஸ் தா ல் லேடிஸ் தா பண்றாங்க ம் ம் மார்னிங் எய்ட் தர்டி டு ஈவினிங் ஃபைவ் தர்டி தா அவங்க வேல் செய்றாங்
ஓ நீங்க மிஷின் மூலமா அந்த ஊதுபத்தி வந்து
ஆமா மிஷின் மூலமா மேனுஃபேக்சரிங் பண்ணுவோ
ஓ சரி சரிங்க அவங்க வந்து பேக்கிங் அந்த மாதிரி பண்ணி தருவாங்களா
மிஷின் அவங்க தா என் பண்ண ஆப்ரேட் பண்ணுவாங்க
ஓ உற்பத்தி பண்றதே அவ அங்க இருக் குறவங்க எல்லாருமே சேந்துதா பண்ணுவீங்க ஓ சரிப்பா சரிங்க உண்மையாவே ரொம்ப சந்தோஷ் ம் அம்மா வந்து வ வருவாங்களா கம்பெனிக்கு வருவாங்களா
கண்டிப்பா அம்மா இல்லாம எப்டிங்க
அம்மா தா வந்து